ம் வணக்கம் தோழி சொல்லு அ நல்லா இருக்கோம் தோழி நீங்க நலம் மா இருக்கீங்களா
ம் நா நலம் தோழி ம் உங்க வேலை எல்லா முடிஞ்சுதா தோழி
ஃப்ரீ ஆயா ச்சி அ அது அதான் நைட்டு சாப்பாட்டுக்கு தா தோழி போய் மாவு வாங்கிட்டு வரலான்ட்டு அது கடைசியல தீந்து போச்சு வேற ஏதாது ரெடி பண்ணிக்கலா ம்
செரி செரி போயிட்டு நீங்க வேஸ்ட் ஆயிடுச்சா உங்களுக்கு
இன் ஆடியபிள் கண்டிப்பா தோழி இப்போ குடும்பங்கள்ல நெறைய உறவுகள்லா இருக்காங்கள்ல தோழி குடும்பத்துல அதாவது நாம்ம நம்ம வரும்போது பாத்தீங்கன்னாக்கா நம்ம அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மா வந்து நமக்கு அறிமுகப்படுத்தி வெக்கிறதா எல்லாத் த்தியு அத்த மாமா சித்தப்பா சித்தி அப்டின்னு எல்லாத்தியு நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க அந்த உறவு முறைய சொல்லி நம்பள கூப்புட சொல்லி சொல்லுவாங்க
ஆமா ஆமா
ரொம்ப ஒரு மாரி குடும்பத்துக்குள்ள அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஏ இவ அத்தன் சொல்லிட்டா பா என்ன மாமான் சொல்லிட்டாங்க அப்டின் சொல்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷோ வரு நம்ப பிச்சு சின்ன பிள்ளையா இருந்து கூப்புடும் போது அப்ப வளந்ததுக்கு அப்புறமு நம் அது மாரி கூப்புடுவோ ஒரு உறவு முறை சொல்லி பண்ணுவோ அதே மாரி ஒரு விசேஷங்கள்ல போறம்போது பாத்தீங்கன்னா ஆ மாமாவுக்கு போய் செஞ்சீங்களா அத்தைக்கு போய் கூப்பிட்டீங்களா சித்தப்பாட்ட சொன்னீங்களா அப்புறோ ஏதாவது விசேஷத்துல எல்லாரு ஒன்னா உக்காந்து இருக்கும் போது சாப்புடுவோ அப்ப குடும்போம்ன்றது எவ்வளோ முக்கியோ ஒரு நல்லது கெட்டதா இருக்கட்டு கெட்ட விஷ்யத்திலயு வந்து நிப்பாங்க நல்ல விஷ்யத்திலயு வந்து நி்ப்பாங்க ஆம் அக்கம் பக்கத்துலயும் இருக்காங்க இருந்தாலு நம்ம உறவு முறைன்றது அது நம்ம ரத்த சம்பந்தப்பட்டது அப்டின் சொல்லி சொல்லுவாங்க ஏதாவதுன்னா உங்களுக்கு துடிக்குது பாரு அப்டின்லா ஒரு மாரி சொல்லுவாங்க அது நல்லா இருக்குந் தோழி உறவு முறையு நமக்கு அது மாரி உங்களுக்
நம்ம ஒரு ஒரு உறவு வந்து ஒரு ஒரு விஷ்யோ வந்து அவங்களுக்கு கத்து குடுக்கு லைப்ல ஆ நம்ம என்ன சொல்றது ஒரு மதனிய பாத் து நம்ம வந்து ஒர் கல்யாணம் பண்ட்டு போனா நம்ம ஒரு புகுந்த வீட்ல எப்படி இருக்கோனுன் சொல்லி நம்ம கொஞ்சோ கொஞ்சோ கத்துபோ புது வீடு நம்ப கெப் எப்டி இருக்கோ
ம் ஆமா
ஒரு மாமா அ அத்த அதெல்லா பாத்தோம்னா நம்ம அந் சுஸ்சுவேஷனுக்கு போனா நம்ம எப் எப்டி நடந்துக்கணுன் சொல்லி ஒரு சின்ன சின்ன விஷ் உங்கள பாத்து நம்ம கத் ப்போ நம்மள உறவங்கள் எப்படி வந்து நம்மளை சேர்த்துட்டு போறது நம்பளு அந்த மாதிரி நம்ப நம்ப வளந்து நம்பப கொடும்ப ஆயி அந்த சுஸ்சுவேஷன்ல நம்பளு வந் து எல்லாரயு சேத்துட்டு நடக்கணு சொல்லி நம்ம வந்து கொஞ்சோ கொஞ்சோ விஷ்யோ நம்ம வீட்ட ஆளுங்க பாத்து நம்ப கத்துக்கணு இந்த கெட்ட விஷ்யோங் கத்து க்குறோங்க இல்லயோ அது நம்ம தவிர்த்துட்டு நல்ல விஷ்யத்த நம்ம வந்து அதிகமா கத்துக்கணு எல்லாத்தயு சேத்துட்டு அ குடும்பத்த கூப்ட்டு போறது அ ஒரு ஒரு விஷ்யத்தயு எல்லா க்கு எல்லாரையு வந்து அ யோசுச்சு செய்றது அ எல்லாரு இப்ப சஜஷனயு கேக்குறது ஒரு விஷ் யொ பண்றோன்னா எல்லார்கிட்டயு பகிர்ந்து பேசி அது ஒரு டிசிஷன் எடுக்குறது எல்லாத்லயு நம்ம வந்து அ ஃப்ரிஷ்ஒ ஒரு உறவுகள்ல நம்ம இம்பார்ட்ன்ஸ் கொடுக்கறணு கொடுத்தோன்னா அந்த உறவுகளு நம் த்துல வந்து ஒரு நேரத்துல கை
ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா இப்ப நம்மளோட கூட பொறந்தவுங்களு இருப்பாங்க அக்கா அண்ணா அப்டில்லா சொல்லிட்டு இப்ப அக்கா பிள்ளைங்களு நம்ள வந்து சொல்லுவாங்க தெரியுங்ளா அவுங்களுக்கு அக்காங்களுக்லா கொழந்த பெறந்துருச்சுனா நம்மளு வந்து ஒரு அம்மா ஸ்தானத்துக்கு வந்துட்டோ சித்தி அ ப்டின்ற ஒரு இதுக்கு வந்துருவோ நம்ப அ அடுத்த அம்மான் நம்பள சொல்லுவாங்க அந்த நம்ம கொழந்த பெறந்து நம்ம கொழந்தைய பாக்கற்துக்கு முன்னாடி அந்த கொழந்த என்னென்ன பண்ணுது அதுக்கு நம்ம என்ன பணிவிடை பண்ணு அப்டிங்கிறத நம்ம அம்மா ஸ்தனத்துக்கு அப்பயே வந்துட்டோ அதெல்லா ரொம்ப நல்லாருக்கு தெரியிங்ளா ஆ த்துப்போ அது அது நமக்கு செய்யும்போ து நம்ம இது செஞ்சோமுல்ல அப்டின்ற ஒரு இதோட திருப் தியோட நம்ம பண்ணுவோ அது நல்லாருக்கு அதெல்லா நெனக்கும் போது அதே மாரி இந்த அண்ணம் புள்ளைங்கன் சொல்லி சொல்லுவோ தெரியிங்ளா அவுங்களுக்லா பாத்தீங்னா நம்ம அத் த்தயாயிடுவோ அப்பா அவுங்க என்ன பண்ணுவாங்க அவுங்களுக் வந்து ரெண்டு பசங்களாருந்தால் செரி பொம்பள புள்ளைங்ளா இருந்தால் செரி அவுங்க என்ன பண்ணுவாங்கனா அத்தைங்கள பாத்துதா நறைய விஷ்யொ கத்துப்போ அப்டின்ற மாரு இப்ப என க்கு ரெண்டா எனக்கு வந்து ஒரு அண்ணா இரு க்காங்க அண்ணனுக்கு ரெண்டு பொண்ணுங்க அந்த பிள்ளைங்க பாத்திங்கனா என்னய அத்தனு கூப்டாதுங்க அம்மானு கூப்புடவா உங்கள அம்மானு கூப்புடவா அப்டின் சொல்லி கூப்டுங்க எங்க வீட்டுகார்லா மாமான் சொல்லனு அது அதுங்க அப்பான் தா கூ ப்புடுங்க ஏன்னா அவுங்க அம்மாவ விட ஒரு பங்கு எங்கள கூட வச்சு ஆ நல்ல விஷ்யங்கள்
ப்பிடி நடந்துக்குறோமோ அந்த விஷ்ய அத பொறுத்துதா நம்ளொட எல்லாரு வந்து எல்லா விஷ் யம்‌ வந்து இன்பாட்டன்ஸ் குடுப்பாங்க நம்ம அவுங்கள வந்து எல்லாத்லயு சேத்து எடுத்து போறது எல்லா எடத்துலயு நம்ம வந்து அவுங்க ள யோசிச்சு செய்றது நம்ம ஒரு அண்ண கொழந்த நம்ம அது மாதிரி அவுங்களுக்கு என்ன சொல்றது அ அந்த லவ் அதெல்லா நம்ம காட்ற விதத்துலயே நம்மளுக்கு எல்லாரு வந்து அந்த எடத்துல நம்ம கொண்டு வந்து நிற்த்திருவாங்க நம்ம எ. ப்ப பாத்துக்கூட அதுக்கு தகுந்த மாரி நம்மளுக்கு மரியாத தா கெடைக்கு
ம் இப்ப இப்ப நம்ம வந்து யாருட்டயாது ச எதாது குடுக்கறது அப்பற நம்ம ட்ரெஸ் பண்றது அதுக்கப்பறோ நம்ம வந்து விட்டு குடுத்து போறது ஒரு சமயல் பண்றது இது எல்லாமே பாத்தீங்கனா நம்மள்ட்ட நல்ல விஷ்யங்கள் எல்லா அவுங்க கத்துக்கிறாங்க அத்த நீங்க பண்ற து நல்ல சாப்பாடு வந்து நல்லா செய்யிறீங்க நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போனிங்கனா நீட்டா இருக்கிங்க அப்பறமேட்டு யார்ட ஏத்த நீங்க இதல்லா விட்டு குடுக்கிறிங்க இப்பிட்லா இரு க்க கூடாதுத்த அ நறைய விஷ்யங்கள்ல அ டு குடுத்து போற ஒரு மாரி நல்ல நல்ல விஷ்யங்களா நம்மள்டந்து அவுங்க கத்துக்குறதுனால அ அ வுங்க நறைய தெரிஞ்சிக்குறாங்க சின்னா அது மாரிதா நம்ம வந்து இருக்கனு எல்லாத்துக்கொரு உதாரணமா தா நம்ப இருக்கனு நல்ல விஷ்யங்கள மட்டு கத்துகுடுக்கணு மத்தவுங்க பார்வைக்கு நாங்க நம்ம வந்து நல்லவங்களா தா இருக்கணு யாருக்கு கெடுதல் நெனக்க கூடாது அப்டிங்கிறத ஒரு சின்ன கொழந்தைலெந்தே நம்ம வந்து அவுங்களுக்கு வந்து
ஆமா கண்டிப்பா நம்ம பண்ற விஷ்யத்த பாத்து பசங்க வந்து கேப்பாங்க இது என்னோட வேல என்ன சொல்றது நா நாத்தனாரா நாத்தனாரோட கொழந்தைங்கள கேப் ஆமா எங்க வீட்ல வந்து நாங்க கூட்டு குடும்போ எங்க விஷ்யங்க நறைய விஷ்ய நாங்க பாப்பாங்க கண்ணால எங்க பெரியவ்ங்க எப்பிடி என் கூட நடந்துக்குறாங்க நம்ம எப்பிடி அவுங் கூட நடந்துக்கிறோ எப்பிடி எல்லா விஷ்யத்லயு நம்ம வந்து விட்டு குடுத்து அதிகமான விஷ்யங்கள அவுங்க அப்சர்வ் பண்ட்டு கேக்குறாங்க என்கிட்ட நீங்க எப்பிடி ப மாமி நீங்க இவ்ளொ பொறுமையா இருக்கீங்க என்னாலலா ம் உங்க பாக்குற எனக்கே ரொம்ப சில டைம்ல பாவமா தெரியிது நீங்க ரொம்ப பாவமா தெரியிரீங்கன்ட்டு சொல்லி நம்ம நம்ம என்ன சொல்றது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தா குடுக்குறோ அவுங்களுக்கு
அம்
சில எடத்துல நாம வ
ஹாப்பியாருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஆமத்
ஆமா எல்லா எடத்துல நம்ம வந்து ஆ ரொம்ப வாய்ஸு எ ஏத்தி எல்லா எடத்துலயு நம்ம ஆர்க்யூமண்ட் பண்ணுனு கிடயாது சில எடத்துல நம்ப விட்டு குடுத்து போவுணு அப்பொதா நம்ம உறவுகல்லா நம்மள பாத்து நல்லதயு கத்துக்கு நம்மளு ஒரு ஹாப்பியான லைஃப்ல இரு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம் ஏனா சொல்லுவாங்கல்ல அடுத்த தலைமுனை தலைமுறை வந்து நம்மள பாத்துதா வந்து வருவாங்க அப்பிடின் சொல்லுவ அப்ப அவுங்களுக்கு வந்து நம்ம ஒரு முன் உதாரணமா தான இருக்கணு மத்தவுங்கள மாரி இல்லாம நம்ம தனித்துவமா அந்த எடத் துல தெரியனு எங்க அத்தன்னா இப்டி பண்ணுவாங்க எங்க அத்தன்னா அது செய்யவே மாட்டாங்க அப்டின்ற ஒரு அ ஒரு எண்ணொ அந்த பிள்ளைங்களுக்கு நல்லா ஊறணு அ ஒரு சிலர் சொல்வாங்க தெரியிங்ளா கொழந்தைலெந்தே சொல்லிட்டு வருவாங்க அடுத்த பொருளாக்க ஆசப்படாத அடுத்தவுங்கள பாத்து பொறாமப்படாத இந்த மார்லா பாத்தீங்கனா நம்ம அம்மாச்சி தாத்தாக்கள்லா நமக்கு சொல்லி குடுத்து வருப்பாங்க ஆ இப்பயு சொல்லி குடுக்குறாங்கதா இல்லன் சொல்ல ஆனா அத விட நெறைய பாத்தீங்கனா ஃபோன் சொல்லி குடுக்குறதா அவுங்க கேக்குறாங்க இப்ப இருக்க தலைமுறை வந்து நம்ம பேச்சே கேக்குறது கெடயாது அவுங்க என்ன சொல்றாங்களோ அததா நம்மள கேக்க சொல்லி
கண்ணால எது பாக்குறாங்களோ அதுதா உண்மனு சொல்லி நம்புறாங்க அது வந்து நம்ம கண்ணால பாக்குற விஷயோ வந்து நல்லாவே கெட சா அவ்ங்களு அவங்களு நல்லது கத்துப்பாங்க இது வந்து இது நம்ளுக்கு கெட்டதுல அதிகமா இருக்கு வந்து நம்ம வந்து வெளியில வந்து நல்லது வந்து கம்மியா பாக்க முடியுது அது பாத்தா கூட அதுல வந் உங்களுக்கு ஒரு இது சொல்றது ஒரு டிராமா வாதுதா நடக்குதது உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா கூட
உஉ உ ஊ கண்டிப்பா
அதுல வந்து ஸ்கிரிப்டெடா இத்தது அது
ஊ இப்பத் தோழி நா வந்து ஒரு ஒரு அஞ் அஞ்சாவது ஆஹா ஆறாவது ஏழாவது படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு என்னோட கூட படிச்ச பொண்ணு தா நல்ல பொண்ணு பேரு தெரில அந்த பொண்ணுப் பாத் திங்கனா அவங்க வீட்டுல ஒரே பொண்ணு தான அவ்வள நல்ல பொண்ணா ஆ வந்து பாத்தீங்கன்னா எது ச் வீட்டுல தப்பு செய்யல ஆனா ஸ்கூல்ல வந்து அந்த பொண்ணு தப்பு பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத் தப்பு பண்ணாங்களோ பண்ணலையோ அத தீர கூட ஒரு சில எடத்தலா சொல்லுவாங்க பாத்தீங்களா தீர விசாரிக் க்யாமே தண்டன குடுத்தாங்க அப்டின்னு சொல்லட் ட்டு அது எங்க கிளாஸ்லயே நடந்த்சு தீர விசாரிக் க்கியம்மா தண்டனய குடுத்து பாத்தீங்னா அந்த டீச்சர் என்ன பண்டாங்க நல்லா முட்டிலே அடிச்சு புட்டாங்க அடிக் கவு அந்த பொண்ணு அடி தாங்க முடி யாம வீட்டில போய் சொல்லவு வீட்டலந்து வந்து கேட்டுட்டாங்க எ பொண்ணு இப்டி பண்ணிருக்காதுல இல்ல இல்ல உங்க பொண்ணு இப்டிதா பண்ணுச்சு அதனாலதா இப்டி ஆயிருச்சு அப்டி இப்டின்டு ஒரு மாரி இன் ச் அதாவது தீர விசாரிக்கல ஒரு சைடு பேர பெற்றோர் சொல்றதயு கேக்கல ஒரு சைடு ஆசிரியர் சொல்றதையு கேக்கல அந்த பொண்ணு கடேசில பாதிங்கனுவச்கோங்களே வீட்டுல ட்ரீட்மென்ட் எடுத்துக் கையில வந்து அந்த அடிச்ச அடில ரொம்ப பிளட்டு ஒரு மாரி வெளிய வந்து அதுக்குள்ள ஏதோ அந்த பொண்ணு சாப்புடக்க கூட அரிசி உள்ளார போய் அது ரொம்ப செப்டிக் ஆயி கடேசில கொழந்த எறந்தே போயிருச்சு அந்த பொண்ணு அ இந்த எடத்துல வந்து அவங்க வந்து டீச்சர்ஸ்ல வந்து நிறைய பேர் பேசினாங்க நீங்க வந்து டிச்சது தப்பு அப்டி சொல்லி அங்குட்டு வந்து பேரன்ஸ பெற்றொர்ட வந்து கூப்புட்டு நீங்க வந்து கேக்காம விட்டது அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கனா ஒரு விட்டு குடுத்து போறது கடையாது அத சரியா விசாரிக்கல எவ்ளோ பிரச்சன தெரியுங்கலா அப்ப அ பெற்றோரோட பே ஆலோசனையு நம்ம கேக்கணு ஆ அதே நேரத்துல பெரியவங்களோட ஆலோசனையு கேக்கணு அதே நேரத்துல டீச்சர்ஸ்ஸோட ஆலோசன அவங்க கேட்ருந்தாங்கனா அன்னைக்கு அந்த பொண்ணு அழகா இருந்திருப்பாங்க இதெல்லா வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம நிறைய நல்லது நல்ல விஷயோ நம்ம கத்து குடுக்குறப்பதான தோழி இதெல்லா வரு நமக்கு
ஆமா கா இது எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு அ எல்லாமே வந்து தீர விசாரி அ நம்ம வந்து ஒரு தரவ கண்காணி இப்ப எப்படி இருக்குன்னா ஒரு தரவ கண்ணால ஒருத்தங்கள இப்படி பாத்தோங்கன்னா அதுதா இவனுனு சொல்லி நம்புடுறது அதுல என் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி சில நேர இல்ல வந்து ஒரு தரவ கண்ணுல பாத்தவொன்னே இவங்க இப் இப்டிதானு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்கு போயிடுறது வந்து தப்பு அவங்க எது இருந்தா கூட நம்ம எந்த சிட்வேஷன்லயு ஒருத்தவங்க தண்டிக்கிறோனா அதுக்கு வந்து நம்ம வந்து தீர விசாரிக்கணு இதுல பொய் இருக்குதா இல்லயானு சொல்லி நம்ம விசாரிச்சாதா நம்மளுக்கு வந்து உண்மயே தெரிய வரு நம்மளே இப்ப இப்போவாது இப்டி பண்றோ நம்மளே வந்து இங்க இப்டித்தா சொல்லி ஒரு ட்ரிப் நம்ம கண்ணால அவங்க தப்ப ஏதாவது நம்ம கண்ணால பாக்கணு இப்படிதா சொலி நம்மளே ஒரு டிஷ் ங்க போயிடுக்கு போயிடுறதுனாலதா இந்த மாரிதா நடக்குது தோழி உங்ளுக்கு இந்த மாரிலா போகக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாருக் போது இது இருக்கணு விழுப்புணர்வு இரு க் னும் அ ஒருத்தங்கள நம்ம ஏதாச்சு கொறை சொல்றோம்னா அவங்கள நம்ம வந்து ப்ப முன்ன முன்னுக்க பின்னுக்க எல்லா இடத்தையு நம்ம வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணு ஒரு தடவ வந்து உங்கள ரோட்டுல பார்த்து
தோழி நம்ம நேரம் முடிந்தது தோழி மீண்டும் ஒரு இணை ப்பியு சந்திப்போம் தோழி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ம்